ஹலோ
என்னப்பன்றீங்க
என்ன பண்ட்ர்ச்சு ஆ கேக்குதுங்க மொபைல் பாத்துட்டு இருந்தே கால் பண்றீங்க
ஓகே ஓகேங்க நம் ஊரு பக்கோ ஒரு திருவிழா
ஓ அப்டிங்களா எப்போ
வற மாசோ மூணாந் தேதி
ஓ சூப்பர் சூப்ப
அதுதா அ சந்தோஷந்தா ஒரு ஒரு பதினஞ்சு நாளைக்கி அப்டிதா இருக்கு
ம் செரிங்க செரிங்க ஓப்ப இன்வைட் பண்ணதா கூப்ட்டீங்களோ
கட்டாயோ எல்லாரு வருணு நீங்களு அதுக்கு ஏத்த மாரி கொண்டாட்டமா இருக்கு நீங்க வந்தாலுமே உங்க ஊர் பக்கலா திருவிழா நடக்குமோ
ஆ திருவிழா நடக்கு பட் பதினஞ்சு நாள் அந்த மாரி ல்லா இல்ல
சரியா போச்சு ஆ ஆ ஆ
ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் அவ்ளதா
சேரி செரிங்க அது எப்டினா எ ஒரு கோவில் திருவிழா போது அந்த கொலைய கோயில் திருவிழா ஆரம்பிச்சு ஒரு பன்னெண்டு நாளு நடக்கு நம்ப பந்தக்கால் நடுறதுலருந்து அப்டியே கொஞ்சோ கொஞ்சோ டெய்லியு வந்து ஒவ்வொருத்தரு சாப்பாடு போடுவாங்க ஒவ்வொரு குடும்பத்தாரும் சாப்பாடு போடுவாங்க அன்னதானம் மாறி போடுவாங்க
ம்ம்
இப்போ ஒரு பத்தா பத்தாவ்து நாளு வந்து பண்டிக வரு பதினாறாவ் நாளு போங்க பொங்கல் வச்சு பன்னெண்டாவ்து நாள் வந்து சாமிக்கி இது போட்டுட்டு பண்டாவ்து‌ நாளோட முடிப்பாங்க ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு இது நல்லா இருக்கு இன்னா நம்ம ஊர் பக்கோ மழ வருது போலயே இருக்கு பேச்சி
மழ வருதுங்களா
ஆ இந்தடைமு மழ கொஞ்சோ லைட்டா தூறல் மாறி ஆரம்பிக்குது
ஓ இங்கேயே வெதர் கண்டிஷனர் கொஞ்சோ டல்லா தா இருக்கு மழ வர்றா மாறி இருக்கு இருட்டா இருக்கு கொஞ்சோ
ஆ எ என் கோயில் பண்டிகையு பாத்தீங்ன்னா கரெக்ட் டா என்னைக்கி அந்த பந்தா நாளு முக்கியமான பூஜ அன்னைக்கி இருக்கு பாத்தீங்களா அனைக்கி ஒவ்வொரு நா ஒவ்வொரு தரையு ஒவ்வொரு வருஷமு நா பாக்குறே கரெக்டா பூஜ நடக்கும் போது ரெண்டு தூரளாவுது கரெக்டா வந்துது பெருசு தா‌ பெய்லனாலு அட்லீஸ்ட் பூமி நனையிற அளவுக்காது தூரல் வந்துரு அது ஒவ்வொரு வருசமு நா பாக்குறே
இவ்ளோ நாள் நடந்துருக்குல திருவிழா நடந்தது
அ
சாமியே ஆசிர்வாதோ பண்ற மாதிரி
கட்டாயோ எனக்கு ஆச்சரியமா இருக்கு அது எல்லாருமே பாப்பாங்கப்பா என்ன மழ வரா மாரி இருக் கு அப்டின்னு வெயிட் பண்ட்டே இருப்பாங்க கரெக்டா பூஜ மணி டங்குன்னு அடிக்கு போது இங்க பெய்யு பாருங்க மழ அந்த பன்னென்டுநாள் பட்ட கஷ்டோ பன்னென்டுநாள் சந்தோஷோ எல்லாமே அதுல தா இருக்கு
ஓ சரி சரிங்க நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க
கட்டாயமா ஒவ்வொரு தடவ பாத்திங்கன்னா அந்த வெளையாட்டு போட்டி மாரி வைக்க ஆரம்பிச்சாங்ன்னா அதுல எந்த அளவுக்கு வெளையாட்டு போட்டி ஆரம்பிக்றாங்ளோ சந்தோஷமாவு இருக்கு
ஓ சின்ன புள்ளைங்க பெரியவங்க சின்ன புள்ளைங்க பெரியவங்க எல்லாருமே கலந்துக்குற மாரி
எல்லாமே கலந்துக்குற மாரி நம்ம இது வழுக்குமரோ வைப்பாங்க
ம்
அதுக்கப்ற மேட்டு ரன்னிங் ரேஸ் கொழந்தைங்க ரன்னிங் ரேஸ்சு இப்போ போலீஸூங்க பர்மிஷன்லா குடுக்குறனால நம்ம அந்த ஸ்டேஜ் ஸ்டேஜ் டான்ஸு பண்றாங்க
ஓ
அதெல்லா எங்க கரெக்டா அது பசங்கனா அது ஒரு நாள்
அந்த பர்மிஷ் கெடைக்கிற அளவுக்கு இருக்கற்துக்கே குடுத்துதா வச்சிருக்கணு சசெல எடத்துல அந்த மாரில்லா கெடைக்றதுல்லல்ல
கட்டாயமா கட்டாயமா
செரி செரி நல்லா தரிசனோ பண்ணுங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க
கட்டாயமா ஏன்னா இப்ப நம்ம வந்து இப்ப கூட ஒரு மெச்சூரிட்டியா பெயிரு செலிப்ரேட் பண்ணு ஒரு எடத்துல மெதுவாக நிக்கனு போனு வரணு அப்டின் தோணு போற மாறி நம்ம ஜாலியா இருக்க முடியாது
க்கும்போது
அ
இன்னு ஹாப்பியா நல்லா என்ஜாய் பண்ணிருக்லால்ல
ஏன்டா இங்கேயே நின்னுட்ருக்க போய் ஆட்ற வெளையாட்றாம்பாங்க இப்ப வெளையாடாதிங்கடாங்றாங்க அது என்னமோ உண்மதா ஏன்னா ஸ்கூலுக்கு பொய்டு வந்துட்டு மிச்சோ இருக்கிற நேரத்துலதா கொண்டாட்ற மாரி இருக்கு
எப்படா திருவிழா வருன்னு தோணிட்ருந்திருக்குல்ல
ஆமா புதுட்ரெஸ் வாங்கறது பண்டிகையில பொம்மசாமான் வாங்குறது அதெல்லா ஒரு வகையான நல்லாதா இருக்கு ஐயோ அப்பதா ஊர்ல இருக்க‌ அத்த பொண்ணு மாமா பொண்ணு இவ நம்ம அத்த பொண்ணாடா தெரியாம போச்சேடா அப்டிங்கிறதுல ஒவொண்ணா அப்பதா வெளியவரு ஆனா ஒரு விஷ்யோ அன்னைக்குதா பசங்களா இருந்தாலு பொண்ணுங்களா இருந்தாலு பண்ண எல்லாத்தையு மறந்து சந்தோஷமா ஒரு நாள் ஓகே மத்த எடத்துலதா கொஞ்சோ எல்லாமே இருக்கு இந்த நம்ம ஊர் நம்ம எடோ நல்ல இருக்கு சந்தோஷமா இருக்கு அப்டின்னு
நம்ம ஊருங்றது இருக்குல்ல அந்த கோயில் பங்க்ஷன்ங்ர போது
அன்னைக்குதா எல்லாருமே சந்தோஷமா எல்லாருக்கு
இனிமே ஸ்கூல் படிக்றவங்ளா இருந்தாலு காலேஜ் படிக்றவங்ளா இருந்தாலு இல்ல அ ஹவுஸ் ஒய்ஃப் அந்த மாரி இருந்தாலு இல்ல ஒர்க்கிங் உமன்ஸா இருந்தாலுமே இந்த திருவிழாங்கிற ஃபங்க்ஷன்ல எல்லாருமே மீட் பண்ணிக்கலா
கட்டாயமா கட்டாயமா உங்களோடது ரொம்ப பெருசா கொண்டாடுவீங்களா உங்க ஊர் பக்கனா இல்ல நார்மலா
ஆ இல்ல ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் அவ்ளோதா ஃபங்க்ஷன் நடக்கு பட் நல்லா தா இருக்கு அந்த த்ரீ டேஸ் ள்ள நீங்க சொன்ன அந்த ஃபிப்டீன் டேஸ்க்குள்ளே என்ன ஹாப்பினஸ் இருக்கோ அது அந்த த்ரீ டேஸ்குள்ளயே நல்லா இருக்கு நல்லா கிரேண்டா நடக்கு
நம்ம ஃப்ரண்ட்ஸ்சு ஸ்கூல் ஃப்ரண்ட்ஸ்ஸ எல்ல காலேஜ் ஜோ இல்ல வேல பாக்குற எடத்துல எல்லாரையு வர சொல்லி
சொல்லுங்க
இல்ல நல்லது கெட்டது எல்லாத்தையு மறந்து ஆனா அன்னைக்கு யா சண்ட வரு சச்சரவு வரு எல்லாம் பண்ணுவாங்க
முடியாம இருந்தனா உங்கள இன்வைட் பண்ணிருப்பே முடிஞ்சிச்சு நீங்களு உங்க ஒய்ஃப்பு உங்க புள்ளைங்க எல்லாரையு கூட்டிட்டு வாங்கன்ட்டு இன்வைட் பண்ணிருப்பே கட்டாயமா வாங்க
எப்படா பண்டிகை ஆரம்பிக்கு எப்படா பஞ்சாயத்து பண்லான்னு ஒரு கூட்டோ இருக்கு எப்படா பண்டிகை ஆரம்பிக்கு எப்படா சந்தோஷமா இருக்கலான்னு ஒரு கூட்ட இருக்கு
ஆமா ஆனா ஒரு சிலர் அப்படி பண்றவங்கனால பிரச்சன பண்றவங்கனால நல்லா பீஸ்ஃபுல்லா நடக்கற பங்க்ஷனுமே சம்மந்தமே இல்லாம சண்டையில போய் முடிஞ்சிரு
எதுக்குடா பண்டிகை வச்சாங்ககிற லெவளுக்கு வந்துரு
ஆமா அந்த மாரியுமே ஃபீல் பண்ற மாரி இருக்கு என்னன்ன ஆ சொல்லுங்க நீங்க சொல்லுங்க
அதாவது எந்த டைமுமே ஒரு பண்டிக ஆரம்பிக்குது அப்படிங்கும் போது இருந்த ஒரு சந்தோ ஷம் முடியும் போது இருக்காது ஏன்னா இப்ப எல்லாரு கெளம்பு போது பழையமார்ருக்கு நறைய டைம் அது தோனிருக்கு இப்ப நை ட்டு வரைக்கும் ஃபுல்லா பண்டிகைதான்ருக்கு அடுத்த நாளு காலையில வேலைல அதே டென்ஷன் அதே கடப்புல ஒக்கான்ருக்கும் போது நேத்து நைட்டு நேத்து காலைல எவ்ளோ சந்தோஷ மா இருந்தோ இது அப்படியே மாறுதுடா அப்படிங்கற லெவல்ல தா இருக்கு அது
ஆமா எல்லாமே அந்தந்த மொமெண்ட் தானே அந்தந்த மொமெண்ட் அத ரசிச்சு ட்டு போயிட்டே இருக்கணுங்கிற மாரிதா அடுத்தது ஒர்கா அத போக்கஸ் பண்ணிட்டு ஒர்க்க போக்கஸ் பண்ட்டு திரும்ப நெக்ஸ்ட் இயரா அப்படிதா
அது செரிதா அது செரிதா அ ஊரு
அத இ ஏதோ இப்பல்லாம்னாச்சு சரி பங்க்ஷன்னாச்சு செலிப்ரேட் பண்ண முடியுது எதோ டூ தௌசண்ட் நைன்டீனா லாக்டவுன் பீரியட்ல எதும்மே இல்லல்ல வீட்லயே இருக்க மாரி ஆயிடுச்சுல
ஆனா வில்லேஜ்ல்லலா அல்லா பாக்கறது இல்லைங்க நாங்க எங்க ஒய்ஃப் கூட வில்லேஜ்ல்ல தா பாத்தீங்ன்னா அல்லா சு த்தமா பாக்குறல்ல லாக்டவுன் டைம் போட்டு தா என்னோட திருவிழால்லா
அப்டிங்ளா ஆனா ஃபர்ஸ்ட் லாக்டவுன்ல ஸ்டார்டிங் ஒரு ஒரு ஒன் மந்த்து கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிட்டா லாக்டவுன் நடந்துது அதுக்கப்றோ அது ஃப்ரீயாவே ஆயிடுச்சி அதுக்கப்றோ பசங்க எல்லாரு சேந்து எப்டி எப்டி பண்ணாங்கன்னா எல்லாரு கேங்கா சமையல் செஞ்சு சாப்புடுவோங்கறா மாரி ரெடி பண்ணி சாப்ட ஆரம்பிச்ட்டாங்க அது ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பா சேந்து
அது எப்ப இந்த டிஸ்டிக்குள்ள எங்க வேணா போயிக்கலா தமிழ்நாட்டுக்குள்ள எங்க வேணா போயிக்கலா அப்டின்னாங்களா அப்போ தா கொஞ்ச கொஞ்ச ரெஸ்டிக்ன்ஷலா கொறையும் போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே பண்ண ஆ
அப்ப எல்லாருமே அந்த லாக்டவுனுங்கறதே அது அத பத்தி போஃக்கஸ்கே போல யாருமே நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்ச்சுட்டாங்க ஏதோ லீவ் டைம் மாரி என்ஜாய் பண்ண ஆரம்ச்பிச்ட்டாங்க
உண்ம தாங்க எல்லாருக்கோ அதெல்லா பெரிய ரெஃப்ரஷமெண்டா இருக் பணோ இருக்கிறவங்களுக் எல்லாமே ரெஃப்ரெஷ்மெண்ட்டா இருக்கு பண இல்லாதவங்களுக்கு அது கஷ்ட்டோந்தா அந்த லாக்டவுன் டைம்ல பண்ண கல்யாணோ பண்ணவங்களா எல்லாரு சந்தோஷமா ஆமா ஏன்னா செலவு கெடயாது ஒன்னு கெடயாது ய யாராது கேட்டா கொட என்னப்பா பண்ற லாக்டவுன் போட்டாங்க கூப்லாந்தா இருந்த எவ்ளோ பேர் அந்த டைம்லா கல்யாணோ பண்ணிட்ருந்தாங்க அவுங்கல்லா லட்சக்கணக்குல்ல மிச்சோ அவுங்களுக்குல்லா
ஆமா அப்டியு நடந்திருக்குல்ல
நறைய பேர்க்கு நடந்திருக்கு எனக்கல்லா மேரஜ்ஜு கரெட்டா லாக்டவுனுக்கு எனக்கோ ஒரு எழுபது எம்பது நாள் தா இருக்கோ எ மேரேஜுக்கோ லாக்டவுனுக்கோ மேரேஜ் ஆன ஒடனே லாக்டவுன் தெரிஞ்சிருந்தா ரெண்டு மாசோ கழிச்சி பண்ணி இருக்லா
பறோஸ் ஓ எ என்னோட மேரேஜ்லா லாக்டவுன் வந்துருச்சேங்கிறதுக்காக கேன்சல் பண்ணிட்டோ மேரேஜ்ஜ அப்றோ வச்சிக்லான்ட்டு ஒன் இயர்க்கு அப்றோந்தா மேரஜே வச்சோ எங் கேஜ்மென்ட் முடிஞ்சி லாக்டவுன் வந்துச்சி
ஓகே ஓகே
சோ லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்றோ மேரேஜ் வச்சுக்கலான்ட்டு லாக்டவுன் முடிஞ்சு மேரேஜ் வச்ட்டோ
பேசாம அப்பே வச்சிருந்திங்கன்னா பணமாது மிச்சோ ஆயிருக்கோ கொஞ்ச கொஞ்சமா பல லட்சோ ஆயிருக்கு அது கரெட்டு தா அது கரெட்டு தா ஏன்னா இப்ப நா எ சொந்தக்கார அண்ணா ஒருத்தர் மேரேஜ் வச்சாரு ஒண்ணும் பண்ல்ல அவரு வீட்டு வாசலே எடோ இருக்கோம்
என்னதா பண்ணியிருந்தாலு அது வேணா பசங்களுக்கு வேணா செட் ஆயிருக்கோங்க ஓரளவுக்கு செ நீங்க செலவு கம்மியா இருக்கனோ பொண்ணுங்களுக்கு எப்டி பாத்தாலு அது பண்து பண்ணிதான ஆவாங்க
அது கரெட்டு தா ஓஹோ ஓ நீங்க அப்டி சொல்லவறீங்க
ஆமா ஓவரால் எல்லாத்துக்கு சொல்ற
நீங்க என்ஜாய்மென்ட்டுக்கு சொல்றீங்க நாங்க எப்படாப்பா
ஆஹா என்ஜாய்மெண்ட்டுக்காக மட்டு சொல்லல மத்தபடி திங்ஸ்லருந்து எல்லாத்துக்கு சொல்ற
பர்ச்சேஸ்லருந்து எல்லாமே சொல்றீங்க பர்ச்சேஸ்
அ ஜுவல்லருந்து
அ ரைட் ரை
ஃபினான்ஷியலா சொல்ற
ஆ பண்லா ஒர்க் ஒரு டூ மினிட்ஸ்
இப்ப து திருவிழா மோட்லந்து கொரோனா மோடுக்கு போயாச்சு
என்ன பண்றது எல்லாமே ஒன்னோட ஒன்னா கனெக்ட் டாதா இருக்கறது நம்ம அதுல இருந்து வந்தது கட்டாயமா என்ன விஷயனா நம்ம ஒரு விஷ்யோம் பேசி அது ஆட்டோமேட்டிக்கா அடுத்த விஷியோம் அதே முட்டி போடுது நாங்க நாம் ப எதிர்பாத்து போறதுல்ல க ஆனா நல்ல விஷ்யோம் தா பேசிட்டு இருக்கா அது வரைக்கு ஓகே
ஆமா
ஒரு ஒரு என்னன்னா இப்ப லாக்டவுனுங் போது கஷ்ட்டமான விஷயோ அனா அந்த கஷ்டமான விஷயத்துல நறைய நல்ல விஷயமு நடந்துச்சி நறையா கெட்ட விஷயமு நடந்துச்சு நம்ம நல்ல விஷயத்த மட்டு ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கு அது ஏன்னா அதுல ஒரு வந்த விஷயோன்னா அந்த ஓ டி டி நம்ம முன்னாடி கூட பேசுன மாரி இந்த ஓ டி டில அதாவது நறையா பேருக்கு வெளிப்படோ பாக்கணு வெளி மாநிலப் படோ பாக்கணு மற்ற மொழிப்படமு பாக்கலா அப்படிங்கறது அந்த லாக்டவுன் டைம்ல தா எல்லாமே வந்துது
ஆமா அப்பைலந்தா ரீச் ஆகவு ஆரம்பிச்சுது அப்டி பாக்கவு ஆரம்பிச்சாங்க
ஆமா மனசுக்கு செரி ஒடம்புக்கு செரி ரெஸ்ட் கெடச்சது அப்பதா
ஆமா
அனா என்ன ஒரு விஷயோ கொஞ்சோ அந்த சாவு எண்ணிக்க மட்டு கொறஞ்சிருந்தா நல்லா இருக்கு அதுதா கொஞ்ச அதிகமா இருந்துது அதுலதா எல்லாருக்குமே வருத்தோ
அனா யாருமே இந்த மாரி எல்லா நடக்குன் எதிர்பாக்கவே இல்லல்ல
அது கரட்டுமா சேரிங்மா நம்ம இன்னொரு கால்ல பேசுவோமா
ஆ ஓகே
ஓகே ஒரு பத்து நிம்ஸோ